எப்றீ இருக்க
ஆ நல்லாருகேண்டி நீ
நா ரொம்ப நல்லாருக்க என்ன பண்ணிட்ருக்க
வீட்லதா
ஆ என்ன பண்றாங்க பாப்பா ரெண்டு பேரு என்ன பண்றாங்க அண்ணா என்ன பண்றாரு
அண்ணா வேலைக் போய்ட்டாரு பாப்பாங்கல்லா தூங்கிட்டாங்க குட்டி என்ன பண்றா
அவ இப்பதா ஒரு வழிய தூங்க வெச்சிருக்க
பரவால்ல நேரமா தூங்கீட்டா
ஐயோ அவுங்க அத்த வீட்டுக் கூட்டிட் போயிருந்த
ஆ
அங்கிருக்க பொடுசு ஏ வீட்டுக்கு வரனுனு இது அங்க இருக்கனுனு
பாருடா
ஆ அப்றோ ஒரு வழியா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வர வழியே ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்து
ஓ
அப்பறோ வந்து பாலாத்த ஐஸ்கிரீம் வாங்கி குடு வேணுன்னு சொல்லி சொன்னான்னு வாங்கி குடுத்தாச்சு ஐஸ்கிரீமு
ஆ
அதுக்கப்புறோ வந்துட்டு ஆ வீட்டுக் இப்ப வந்த ஒன்னே நீ சாப்டுக்கோ ஐஸ்கிரீமு எனக்கு பால் தா வேணு
பரவாலியே இந்த மாரி ஏ பிள்ளைக பண்ணாது
அதுக்கப்பரோ போ ஐஸ்கிரீம்ம நாஞ்சாப்புட்டு ஆ புள்ளைக்கு பாலாத்தி குடுத்து குள்ள அப்டியே தூங்கிடுச்சு பால் புட்டி வாயிலவச்சுட்டே தூங்கிருச்சு
ஆ
ரொம்ப அடோ
ஓக்கே
ஆ அண்ணா எத்தன் மணிக்கு வருவாரு வேலைய வுட்டு
அண்ணா வரக்கு லேட் ஆகு அங்க அண்ண வன்ட்டாரா
ஆ அண்ணேங்கல்லா ஆர்ற மணிக்லா வந்துருவார்டா
ஓக்கே ஓகே சாப்ட்டாரா
ம் சாப்ட்டாரு னு இன்னைக்கு சித்தப்பாக்கு சாப்பாடு சேத்து ஆக்கிருந்தனா
ஓ
அப்ப சித்தப்பா வர்ல இன்னிக் கேரளா போயிருச்சாமா
ஆ
கேர்ளா போனங்காட்டி நா வர்ல அப்டின் சொல்லி சொன்னாங்க அதனால சாப்பாடு காலைலியே சேத்தி வச்சுட்டே அப்ப சொல்லிட்டே அண்ணன்ட்ட சாப்பாடு சேத்தி இருக்குப்பா அப்டின் சொல்லி அப்புறோ ஒரு நாலு முட்டைய வாங்கிட்டு வந்து
ஆ
வறுத்து நைட்டுக்கு ரெண்டு பேர் சாப்பாடு சாப்டாச்சு
ஓக்கே
அங்க நீ எனப் பாப்பா அவுங்க அத்த வீட்லயே சப்பாத்தி சாப்ட்டு வன்ட்டா நீ என்ன பண்ண
நானு சப்பாத்தி தா
ம் சேரி சேர் நீ சாப்ட்டியா
ஓ சாப்டாச்சு இன்னைக்கு கொஞ்சோ லேட்டா ஆயிருச்சு எப்பவுமே எட்டு மணிக்குள்ள சாப்ட்ருவே இன்னைக்கு ஒரு பத்து மணி ஆயிருச்சு சாப் டவே
அப்டியா சேரி சேரி புள்ளைங்களுக்கு என்ன ஸ்கூல் எப்போ பாப்பாக்கு எ பெரியவளுக்கு எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்றாங்க
பாப்பாக்கு வந்து ஒண்ணுலந்து நாலு சொல்லிர்க்காங்க சோ வேற ஸ்கூலுக்கு போய் கேக்கலான்ருக்கோ நாளைக்கு
வேற ஸ்கூலுக்கு போய் கேக்கலான்ருக்கியா ஏ வேற ஸ்கூ இப்ப எங்க படிக்கிறா பாப்பா
இங்கதா நம்ம முன்னாடி தா ஆ கோச் வந்து சரியில்ல பாப்பா இப் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போறாலா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சேத்தும் போது டுவெல்த் வரைக்கு இருக்கிற மாரி பாத்து ஸ்கூலா சேத்திக்கலா
ஆ கரெக்ட்டு நீ சொல்றது கரெக்ட்டு தா
ஆ
நா இப்ப பாப்பாக்கே அதுதா ஐடியா பண்ணிட்ருக்கே ஆ பொய் ஸ்கூல்ல ஆனா இந்த வருஷோ ஸ்கூல்ல சேத்த முடியாது
ஆ ஆ
கரெக்டான வயச அதக் அமையல
ஓ
அதனால அடுத்த வர்ஷோ போய் சேத்தறது சேத்ரோ பன்னெண்டாவது வ ரைக்கு இருக்க ஸ்கூலா பாத்து சேத்திரணு
ஆமா
அது தா பெஸ்ட்டு
ஓ
அதா நானு ஐடியா பண்ணிருக்கே எங்க அண்ணனுஅது தா சொன்னாரு
ஆ
உ பாருப்பா பார் நீ எனக்கு அவுங்க அண்ணே ஒரே ஒருத்துல முடிச்சுட்டாரு எனக்கு ஸ்கூல பத்தி அத பத்தில்லா எனக்கு அதிகமா தெரியாது அதுனால நல்ல ஸ்கூல்லா நீயே பாத்து விசாரிச்சு சேத்திருங்க
ஆ
அப்டின்னு சொல்லி சன் முடிச்சுட்டாரு உங்கன்னே
சேரி சேரி
சரி நாளைக்கு போய் நாளைக்கு போய் சேத்த போறியா பிள்ளைய ஸ்கூல்ல
இல்ல நாளைக்கு போய் கேட்டுட்டு ஆதார் கார்டு இதெல்லா குடுத்துட்டு
உ
நம்ம இங்க ஸ்கூல்ல டி சி வாங்னோம்ல
ஆமா
அதனால ஒன்னா தேதி பக்கம் பாத்துட்டு அதுக்கப்பறோ போனு விசாரிக்க போறோ இவுங்க ரெண்டு பேர் நல்லாருக்கு இது அப்டிங்கற மாரி சொன்னாங்க
உ சேரி
அதனால நாளைக்கு போய் பாப்பாவையு கூட்டிட்டு போயி நேர்ல போய் பாத்து பேசிட் அது நம்மளுக்கு ஓகே அப்டினா ஒன்னாந்தே டிசி வாங்கிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கிற மாரி
பரவாயில்ல அட இப்ப போறது பர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா
ஆமா எல் கே ஜி யு கே ஜி முடிச்சிட்டா பஸ்ட்ஸாண்டர் போறா அதுனால இந்த முடிவெத்தோ
அப்டியா ஓகே எல் கே ஜி யு கே ஜி இங்க எங்க எந்த ஸ்கூல்ல படிச்சா கோவர்மண்ட் ஸ்கூலா பிரைவேட்டா
எல் கே ஜி வந்து பிரைவேட்ல படிச்சா யு கே ஜி கௌர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா
யு கே ஜி கௌர்மெண்ட் ஸ்கூல்ல யு கே ஜி இருக்கா ஃபஸ்டஸாண்டர்ட் தானே இருக்கு
இந்த வருஷத்துலருந்து வந்துருக்கு எல் கே ஜி யு கே ஜி யு
பரவாயில்லியே
உ பாப்பா அப்டி தா படிச்சா ஆ ஆனா அது பிப்து வரைக்கு தா இருக்கு அந்த ஸ்கூல்ல
ஓ
அதனால சேரி மாத்தலா
ஆனா பரவால்ல ஆ கவ்மண் ஸ்கூ கூல்லா ஆ ஏனா எனக்கு தெரில கவ்மண்ட் ஸ்கூல்ல இது இருக்கு அப்டிங்கறது நீ சொல்லி தா தெரிஞ்சிச்சு
ஆ ஓகே
உ இந்த பொடுசு என்ன பண்ணிட்டுருக்கு
தூங்கிட்டா அவ தூங்குனத பெரிய விஷயோ தூங்கிட்டா
ம் பிரச்சன இல்ல இப்ப நீ தூங்கிருவியா இல்ல அண்ணா வர வரைக்கு முழிச்சிட்டுருப்பியா
இல்ல என்னன்னா அண்ணா வந்து கதவு தொறக்கணுல நா உள்ள படுக்கறனால கதவு சாத்துனா கேக்காது தட்னா அதனால முழிச்சுருப்பே
சேரி சேரி
உ
நாளைக்கு நா எப்பவுமே நா அண்ணா அண்ணாதான போவும் நாளைக்கு நா கொஞ்சோ வெளிய போனுமா கொஞ்சோ சீக்கிரமாவே போனு.
ஓஹ்
அதனால எனக்கு தூக்கோ வருது உங்க அண்ணா உள்ள எல்லாரு படுத்தாச்சு நா மட்டுதா இன்னு தூங்காம மொட்ட மாடில சேரி துணி காய போட்டு வரலாட்டு வந்தேன்
ஓஓ
துணி காய போட்டாச்சு கொசு வேற கடிக்குது. அதனால குறுக்காலயு மேக்காலயு நடந்துகிட்டு உண்ட பேசிட்டுருக்க
ஆஹ் இன்நேரத்துக்கு துணி தொவச்சியா இல்ல தொவச்சு வச்சிட்டியா
தொவச்சு வச்சிருந்த
சேரி சேரி
ரெண்டு நட போட்டு வச்சுருவ அண்ணனோட பேண்ட் மட்டு ஒரு நட போட்ட அப்பற என்னோட ட்ரெஸ் எல்லா ஒரு நட போட்ட ம் நாளைக்கு உங்க அண்ணனோட சட்டைங்க அதெல்லா ஒரு நட போட்டு எடுத்தன்னு வச்சுக்கோய துணி தொவைக்கற வேல முடிஞ்ச்சு
ம்ம்
ஏன்னா இங்க சனிக்கெழம வைகாசி விசாக
அப்டியா
ஆமா! வைகாசி விசாக பௌர்ணமியு ஒட்டுக்கா வருதா
ஓ
அது மட்டும் வியாழக்கெழம பா இது ச உம் ஐயோ வியாழக்கெழம என்னது டக்குன்னு ஞாபக பிரதோஷ
ஆமாமா
அதனால வீட்டயெல்லா சுத்த பண்ணிறலா அப்டின்ட்டு ஒன்னோன்னா செஞ்சுட்டுருக்க அப்டியே
ஓகே ஓகே புதங்கெழம நான்வெஜ் எடுக்க மாட்டீங்களா
புதங்கெலம நான்வெஜ்ஜு... எடுப்போ. நாளைக்கு நா கொஞ்சோ வெளிய போறங்காட்டிலு நா எடுக்கல
சேரி சேரி
நா வெளிய போறங்காட்டி ஆ நா நா சீக்கரோ நானு அண்ணா கூடவே கெளம்பணுமா அப்ப வந்து நான்வெஜ்ஜூ எடு செஞ்சிட்டுருந்தா செட் ஆகாது அதிகமா இப்ப நா வீட்டு வீட்ல அதிக நான்வெஜ்ஜூ எடுக்க மாட்ட
ஆ
ஏன்னா இந்த மச்சா கடையிலருந்து எனக்கு அப்பப்ப ஏதாவது நான்வெஜ் குடுத்துட்டுருவாங்களா அதனால என்னதா செஞ்சாலு நம்மளு அதயேதா செய்ய போறோ ஆனா, அவளுக்குயில்ல உங்க அண்ணா ஏதாவது கேட்டாருன்னா எப்பாது ஏதாது செய்வ
சரி
பாப்பா
பாப்பாவ எங்க விட்டுட்டு போவ
பாப்பாவ அத்த வீட்ல விட்டுட்டு போயிருவ.
சேரி சேரி
ம் ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஒன்ற வருஷ கடவ வச்சிருந்தன்ல
ஆமா
அதுல நான்வெஜ்யெல்லா பாத்து பாத்து இப்போ நான்வெஜ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வல்ல
ஒஹ்ஹஹ்
அது ஒரு மாரி சளிப்பு தட்டுன மாரி ஆயிடுச்சு
அதனால உனுக்கு புடிக்கல
ஆமா நான்வெஜ்ஜா ஏன்னா டெய்லியு அதக்குறதா ஒன்ற வருஷ பக்க டெய்லி நான்வெஜ் தா டெய்லியு அ சிந்தாமணி கொழம்பு மீனு எல்லா டெய்லியும் அந்த ரொட்டீனா பாத்து பாத்துப் பாத்து எனக்கு அது ஒ ஒ ஒ ஏன இப்ப ஒரு மாசந்தா ஆச்சு கடைய இது பண்ணி.
ஆமா.
அதனால அந்த ஒன்னு கொஞ்ச நாள் ஆகு நா ஓகே நார்ம்லா நம்ம வீட்ல நான்வெஜ் சமைக்கிற்கு.
ஒ
காய்கறிதா இப்ப மகனுக்கு ஒரு சாப்பாடு ஒரு பொரியல் செஞ்சு குடுத்து உட்டுருவ.
நல்லதுதான ஒடம்புக்கு விடு ம். காய்தா எப்பவுமே எடுத்துக்குணு அப்டின் சொல்றாங்களே.
அப்பல்லா இல்லடா காயு எடுத்து க்கணு. அதே அளவு ஈக்குவலா நான்வெஜ்ஜு எடுத்துக்குணு.
நம்ம வந்து அப்டி பண்ணமாட்டோ காய்னா காயா எடுத்துக்குவோ நான்வெஜ்னா நான்வெஜ்ஜா எடுத்துக்குவோ அ ப்டிதான் நம்ம.
எவ்வெ இப்ப எங்க மாமியாருக்கல்லா பாத்தீனு வெச்சுக்கவே நான்வெஜ் சாப்பர்றாங்கள்ல அப்ப நா நான்வெஜ் அவுங்க வந்து இந்த அ புரட்டாசி மாசோ சில மாசோ எல்லா வந்துட்டு பர்ட்டிகுலரா வந்துட்டு வெரதோ மெயின்டென் பண்ணுவாங்க.
ஓ
ஆனா அந்த ஒரு மாசோ அவுங்க அப்டியே ஒ ம்போ ஒரு மாரி சோர்வாயிருவாங்க.
அ
ஆனா க அவங்ளே சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்டாம எனக்கு ஒரு மாரி ஆயிர்ச்சு. கை கால்லா அவுங்ள அவுங்ளோட ஒரு மைண் சாட் என்னன் கேட்டீனா நான்வெஜ் சாப்ட்டா மட்டுந்தா நம்ம வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருப்போ ஸ்ட்ரென்த்தா இருப்போ அப்டிங்கிறது அவுங்ளோட மைண் செட்டு. அப்பா எனக்கு தூக்க தூக்கமா வருது.
அதா கொட்டாய் வந்துட்டே இருக்குதே.
ஆமா. காலைல அண்ணா கூட எந்திரிச்சன்னா அதுக்கப்புற நா தூங்க மாட்டே. கால்ல எந்திரி மதியெல்லா தூங்க மாட்டே அதுதா எ பிரச்சன.
ஓ மதிய கொஞ்ச நேரோ தூங்களால்ல.
ம்ஹு அதனால எனக்கு அந்த டைம் வரம்போது ஆட்டோல ஒரு பத்து மணி வரும்போது ஆட்டோமெட்டிக்கா தூக் கோ வந்துரு ஏன்னா அண்ணாவு சீக்கிரோ வந்துருவாரா.
ஓ.
அதனால.
சேரி சேரி‌.
என்னடா?
ம் சேரின் சொன்ன.
ஓகே ஓகே இப்ப அண்ணா கொஞ்ச நேரத்ல வந்துருவாரா இல்ல நைட்டு பன்னெண்டு மணிக் மேல ஆகுமா?
தெரில கால் பண்ணே எப்ப முடியு தெரில அப்டின்னாரு சேரி கூப்புடுங்கன் சொல்லிட்டு வெச்சுட்டே.
அவளதா வேலையு முடிஞ்ச்சு கடமையு முடிஞ்ச்சு.
எங்க எத்தன மணியாகுன் கரெக்ட்டா தெரிஞ்சா கூட அத்தன மணிக் படுக்கலா எதோ ஒரு அலார வெக்கலா.
ஆமா.
இது என்னன்னே தெரியாம எத்தன மணி எத்தன மணி நா பா மணிய பாத்துட்டே அப்டி ஒக்காந்துருக்குணு மணியா ரெண்டு மணியா மூணு மணியான் மணிய பாத்துட்டே இருக்குணு
ப்பாருக்கு சரி ஏ ப்ப இருடி எனக்கு அண்ண கூப்புட்டே இருக்காரு போய் நா என்னன் கேட்டு வந்துர்ற
ஆ சேர் அ
ஆ
ஹ